ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது
சொல்லுங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்படி இருக்கீங்க
ஆ நானு நல்லாிருக்கேங்க சாப்டாச்சா
ஆ சாப்பிட்டேங்க
என்ன சாப்ட்டீங்க
ம் இன்னைக்கு வந்து எப்படி சொல்றது நேத்து ஒரு ஃபங்க்ஷன் சின்னதா இருந்ததுக்கா வீட்டு்ல சோ அந்த சா எப்படி சோ குழம்புலா கொஞ்ச அப்படியே மீந்திருந்தது அத வேய்ஸ்ட் பண்ண கூடாது அப்படின்யின்றதுக்கு காக இன்னைக்கு அதே குழம்பு வச்சு அப்படியே டிஃபன் செஞ்சு சாப் சாப்டாச்சிங்க நீங்க
நா பூரி சாப்ட்டே
பூரியா பரவால்ல சூப்பர்
நீங்க ஃபங்க்ஷன்ல பிரியாணி எல்லாம் செய்ய மாட்டீங்களா வெஜ் தா வெஜிடேரியன் தானா
ஆமாங்க இங்கன்னைக்கு நேத்து என்னன்னா தாலி பிரிச்சு கொடுத்தாங்க சோ அந்த டைம்ல வந்து நான்வெஜ் செய்ய கூடாதுல்ல அதனால வந்த வெஜிடேரியனோ செஞ்சிட்டோ
செரி செரி அந்த ஈவெண்டட்லா கேள்விதா பட்டிருக்கே பாத்தது இல்ல அதுல என்ன சமைப்பாங்க அதெல்லா தெரியாது
ஆ டிபன் செஞ்சோங்க நைட்டு் ஈவ் ஆ ஈவினிங்கு வந்து ஆ ஸ்நாக்ஸ்யில்லா வச்சிருந்தாங்க நைட்டு டிபன் செஞ்சோ இப் இட்லி அ பூரி சப்பாத்தி அந்த மாரி சாப்ட்ற மாரி சோ கொழம்பு எல்லா மீந்துருச்சு எதுக்கு வேஸ்ட் பண்ணணு காசு குடுத்து வாங்கிருந்தோ அதனால அடியே கொழம்பு அத வச்சு அப்டியே சாப்ட்டுட்டோ
சேரி சேரி இப்ப மத்தியானோ சமையல் முடிஞ்சிருச்சா
ஆ மதியானோ செஞ்சுட்டு இருக்காங்க காராமணி வச் வச்சு அப்றோ வந்து கத்திரிக்கா வச்சு கார கொழம்பு வச்சுட்டு இருக்காங்க
ம்
நீங்க என்ன சமையல்
இன்னு இல்லைங்க மாமியார் மார்க்கெட் போய்ருக்காங்க அவுங்க வன்ட்டுஅப்றோமா தா என்ன சமைக் கிணுன் சொல்லுவாங்க
சேரி சேரி நீங்க ப்ரியாணிலா நல்லா சமைப்பீங்கன்னு சொல்லுவாங்க
எல்லாரு சமைக்கிற மாரிதா நத்திங் ஸ்பெஷல் ஒரே மாரி தா
இங்க எப்பவுமே வந்து என்னதா நாங்க சமைச்சாலு அப்டினாலு லைக் வந்து நானு எப்டி சொல்ல உங்க சைடு ப்ரியாணினா நல்லா இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க நானுமே சாப்ட்ருக்கே எனக் க்கு அந்த ருசி ரொம்ப புடிக்கு அதனால கேட்டே
அந்த மெத்தட் மேபி உங்களுக்கு புடிச்சிருக்கலா நாங்க நா மோஸ்ட்லி தம் ப்ரியாணி தா செய்வோ ஆ அதுதா வந்து அந்த ஃப்ளேவர் அந்த அந்த அந்த கறியோரை எசன்ஸ் ஃபுல்லா அந்த இதுலதா எறங்கி இருக்கு ம் எனக் எங்களுக்கு அந்த மாரி ப்ரியானிதா புடிக்கிது செஞ்சு தொக்கு மாரி செஞ்சு மிக்ஸ் பண்ணுவாங்களே
ஆம்மா
அதெல்லா நாங்களு லைக் பண்ண மாட்டோ அது ஏதோ சாப்பாடுல கொழம்பு ஊத்தி சாப்ட்ற மாரி ஒரு ஃபீல் இருக்கு பிடிக்கவே பிடிக்காது அந்த தம் ப்ரியாணி தா மோஸ்ட்லி இப்போ எங்க அம்மா வீட்ல ஆ குக்கர்ல வைக்கிறது சூப்பரா இருக்கு குக்கு ஆ ஹா அது குக்கர்ல வைக் கிறது நம்ம வந்து அப்பவே சூடா சாப்ட்டுணு ஆர விட்டுட்டோம்ன அது கேக் மாரி ஆயிரு
கண்டிப்பாக அதுல டேஸ்ட்டே இருக்காது பட் தம் ப்ரியாணின்னா ப்ரியாணி
இப்போ ஒரு ரெண்டு பேரு ஒரு டைம் தா சாப் புன்னு கொஞ்சமா சமைக்கணு குக்கர்ல சமைச்சு அப்பயே சூட சாப்ட்டுலா அது நல்லா இருக்கு ஒரு மூண் நாள் விசில் விட்டா போது மத்தபடி நறைய செய்னுன்னா குக் கர்லா நம்ம செய்ய முடியாது
ம் அம்மா வீட்டுல எல்லா இருக்குமோது அம்மா தம் ப்ரியாணி தா செய்வாங்க மோஸ்லி எங்க மாமியார் வீட்டுல தம் ப்ரியாணியே புடிக்காது இங்க யாருக்கு அதனாலே அந்த மாரி செய்ய மாட்டே எனக்கு கோவமா வரு அந்த ப்ரியாணி என்னால சாப்ட கூட முடியாது வேற வழி இல்லையே அட்ஜஸ்ட் பண்ணிதா ஆகுணு நம் நம்ம ஒருத்தக்காகன்னு சொன்னோ அவுங்க அது நல்லா இருக்கு தா பட் நம்ம அப்டி செய்ங்க சொன்னா இங்க நீங்க மட்டு தா அப்டி சாப்டுவிங்க நாங்க யாருமே அப்டி சாப்ட மட் ட சொல்வாங்க அது எதுக்கு சரி நம்ம ஒருத்தவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலா நமக்காக எல்லாரு எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணுன்னு விட்டுர்றது
பட் எனக்கா என்க்காச்சு ஒரு நாள் அப்டின்னும் போது சாப் ட்டா கொஞ்சோ நல்லா தான இருக்கு நமக்கு என்னைக்காச்சு ஒரு நாள் ஆச இருக்கு அந்த மாரி இருக்குல்ல அந் இந்த டைம்ல நீங்க எப்டி கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்கன்னு எனக்கு தெரில
எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவே அம்மா வீட்ட போனா அங்க ரெடியா எல்லா செஞ்சி வச்சிருப்பாங்க ஆ ப்பா அங்க போய் சாப்ட்டாதா பிரியாணி பிரியாணி மாதிரி இருக்கு
வா எப்பவுமே நம்ம அம்மா வீட்
அம்மா வீட்ல சமையல் தா அதே ஃபர்ஸ்ட்லா நமக்கு கசகிச்சி இது என்னம்மா இது சாம்பார் என்னம்மா இது ரசோ ஆனா இப்ப அங்க அத சாம்பார் அத சாப்டடுறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குப்பா எப்டி வைக்கிறீங்களோ சாம்பார் நீங்கன்
கண்டிப்பா என்னதா நம்ம சமைச்சாலு அம்மா ருசி அம்மா ருசி தா
ஆமா அவங்க ஏதோ அது மெத்தேட் அவங்க கை பக் குவோன்னு சொல்லுவாங்க ஒருத்தங்களுக்கு வயசானவங்களுக்கு அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு
எல்லார் வீட்லயுமே வந்து ஒவ்வொரு மாரி இருக்கு ருசி அது எல்லாருமே பாத்தோ அப்டின்னா அவங்கவுங்க கை பக்குவோ அவங்கவுங்களுக்கு அந்த ருசி வருன்னு சொல்லுவாங்க
ஆமா அதுவு அம்மா சமையல் தா பெஸ்ட் எல்லாருக் குமே அப்டிதா அவங்க அவங்க அம்மா சமையல் அவங்க அவங்களுக்கு பெஸ்ட்ட்
ஆமா அம்மா செஞ்சா கொறை சொல்லுவோ இங்க
ஆ சொல்ல முடியாது நம்ம செஞ்சி கொறை சொல்லுவாங்க ஆஹா நம்ம எவ் ளோதா பாத்து பாத்து செஞ்சாலு உப்பு கூடிரிச்சி உப்பு இல்ல நல்லாவே இல்லன்னு ஈஸியா சொல்லிருவாங்க ஆனா நம்ம அவ்ளோ எஃபர்ட் போட்டது தெரில நமக்கு அப்ப தெரியு ச்சி நம்ம அம்மா க்கு இப்டி தான சொன்னோ அவங்க அவள எஃபர்ட் போட்டு செஞ்சிருப்பாங்க ம்மா என்னமா இது எடுத்துட்டு போ நல்லாவே இல்லன்னு சொல்லிருக்கோமே அப்ப அவங்க மனசு எவ்ளோ கஷ்டப்பட்ருக்குன்னு யோசிப்போ
சொல்லிட்ருப்பே அதா அம்மா செல்வாங்க போய் அடுப்புல ஒக்காந்து எப்டி ம் கிச்சன்ல போய்ட்டு ஒக்காந்து எல்லாத்தையு கட் பண்ணி நீ போட்டு சமைக்கும் போதுதா
அந்த அரும தெரியு இவங்களுக்கு மேரிட் ஆகலையா
இன்னு மேரேஜ் ஆகல ஆ பாத்துட்டு இருக் காங்க வீட்ல அதனால தா இன்ன வரைக்கு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்ருக்கேங்க
ஆமா இப்பவே நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க
கண்டிப்பா கண்டிப்பா
உங்க ஏஜ்ல உங்களுக்கு என்ன ஏஜ் இருக்கு டுவெண்டி டூ இருக்குமா
ஆ
எனக்கு அதே டுவென்டி டூ தா ஆனா மேரேஜ் ஆயி த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சி
ப்பா த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்
ஆமா எனக்கு டுவெண்ட்டி நைன்டீன் நா ஆன் ஆன ஒன்ன எனக்கு மேரேஜ் பண்ணிட்டாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் இப்ப டுவெண்ட்டி டூ ரன் ஆயிட்டு இருக்கு
சேரி சேரி அப்ப காலேஜ் போற டைம்லயே வந்து உங்கள கல்யாண இது பண்ணிட்டாங்க போல கரெக்ட்
அப்பாவோட ஃப்ரெண்டுதா அதனால அலையன்ஸ் வந்த ஒன்ன சரி சரி சீக்கரோ பண்ணிடலான் ட்டு காலேஜ் படிச்சிட்டு இருந்த என்ன நிழுத்திட்டு காலேஜு கல்யாணம்னு ஒண்ணு பண்ணி வச்சன் நல்லா ஜாலியா இருந்தோன் ஒரு வருஷோம்
இல்ல எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஒரு பயமும் இருக்கும்ல்ல சோ கொழந்தைங்கள வந்து கர சேக்கணும்ன்றதுக்காக அவங்க சீக்கிரமா நல்ல வரன் கெடைக்கும் போது பண்ணிடலான்ட்டு பண்ணிட்டுருப்பாங்க
ஆ அத்தா அதோ மோஸ்ட்லி வந்து அவங்க என்ன நெனைக்கிறாங்க மேரேஜ் பண்ணி அந்தந்த ஏஜ்லா அவங்க செட்டில் ஆயினும்
ஆமா
ஏஜ் கொஞ்சோ நம்ம தள்ளி போட்டோனா அது ரொம்ப தள்ளிடோம் அந்நன் பயப்படுறாங்க
அது இப்போ இருக்கற்து எல்லா எடத்லயுமே மோஸ்ட் டர்க்குங்க நெறைய பேருக்கு வந்து ரொம்ப லாங் ஆய்டாலும் கல்யாணம் ஆக்மா நேரம் சரி இழுக்க மாட் டுங்கது அதனால வந்து பெத்தவங்க அவங்க கடமைய முடிச்சுன்னும் நெனைக்கறாங்க
உங்கதுல ஜோசியும் அதெல்லாம் பாப்பாங்க
பாங்க பாங்க அது வந்து ரொம்ப ரேரா இருக்காது கல்யாணம் டைம்னு வந்து ச்சு அப்டின்னா மட்டும் தான் எடுத்துட்டு போய் குடுப்பாங்க இத்தன வருஷம் கழிச்சு பண்ணனு இப்ப பண்ணணு இப்ப பண்ணணும் மாட்டே தா சொல்வாங்க ஜாதகமும் ரொம்ப பாக்கக் கூடாதுன் சொல்வாங்க அனால வீட்டுல ரொம்ப எடுக்க மாட்டாங்க கல்யாண டைம் மட்டும் நல்லா நேரம் பாக்கர்து அது இதுன்னு பாக்கர்துக்கு மட்டும் எடுத்துட் போய் பாப்பாங்க நீங்க என்னன்னல்லா சமைப்பீங்க நீங்க என்ன பெஸ்டா சமைப்பீங்க வீட்ல அங்க
நான் இங்க எல்லாமே சமைப்பேன் மாமியார் சொல்ற அளவுதான் உப்பு மொளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாமே அவங்க சொல்லி சொல்லி செய்றது தான் அது அதுவே ஒரு ஸ்ட்ரெஷ் தெரியுமா ஐயோ அதயேன் அவ்ளோ போட்டீங்க ஆ ரொம்ப கஷ்டமா இருக்கும் இப்ப நீங்களே சமைையங்கனு கிச்சன்ல வுட்டு போயட்டாக்குடல நம்ம நிம்மதியா சமைக்கலாம் கிச்சன்லயே இருந்துட்டு பாத்துட்டேருப் பாங்க வந்ட்டு வந்ட்டு போவாங்க அது ஒரு மாதிரி ஆ நம்ம போய் அவங்களே சமைக்கலாம்னு அந்த மாரிதான் இருக்கும் அதும் என்ன சொல்வாங்க நல்லா வந்துச்சுனாலும் நான் சமைச்சேன்னு சொல்ல மாட்டாங்க நான் சொல்லி அவங்க சமைச்சாங்கன் சொல்வாங்க
ஓ அது ஓகே அந்த கிரெடிட் வந்து அவ்ங்ளே கூட எடுத்துட்டும் ஒன்னுமே பிரச் ச்சன இல்ல ஆனா வந்து நம்ளு ஃப்ரீயா ஃப்ரீயா சமைக்க விட்டாலே நல்லா இருக்கும்
நம்ம சமைப்போம் அதனா நல்லா இருந்துச்சுன்னா வந்து அவங்க கிரெடிட் எடுத்துப்பாங்க நல்லா இல்லன்னா நா அத போட சொன்ன அவங்க போட மாறந்துட்டாங்க அதா இப்டி ஆய்டுச்சின் சொல்லுவாங்க எப்புடி பண்ணாலும் கட்டுப்பட்டா என்னதான் பண்றது
ஒன்னும் பண்ண முடியாதுங்க பெரியவங்கள வந்து நம்மதான் கொஞ்சோ அட்ஜஸ் பண்ணிக்கணும் உங்க ஹஸ்பண்டும் உங்களுக்கு சப்போர்டிவா இருப்பாங்களா
ஹஸ்பண்டும் எங்கங்க அம்மா அப்பா மரியாத அது இது எது சொல்ல கூடாது வயசு வயசானவங்க ரொம்ப பாப்பாரு சென்டிமெண்ட் பாப்பாரு
கண்டிப்பா ஒரு சிலர் எல்லாம் வந்து அவ கரெக்டா தான் செஞ்சிருப்பா ஒரு ஒரு நேத்துல கொஞ்சோ அப்டி வந்துருக்கும் வி டுங்கம்மா அப்டின் சொன்னா நம்மளுக்கு கொஞ்சோ மனசு ஆறுதலா இருக்கும்ல சோ
பரவாலப்பா நமக்காக ஒருத்தர் பேசுறாருனா அதுவும் இல்லாத போது தான் கஷ்டமா இருக்குன்னா என் அவர் முன்னாடியே பேசுவாங்க நான் அவர பாப்பேன் ஏதாச்சு வாய தொறக்குறானானு தொறக்கவே மாட்டான் மனுஷன் கோவமா வரும் போனோன சண்ட போடுவேன் ஏன் பா இவ்ளோ சொல்றாங்களே உன் முன்னாடியே நீ ஏதாச்சு இல்ல அப்புடி இல்ல அப்புடி இல்ல போதும் போங்க எதோத் சி ஒண்ணு சொல்லாம்ல சும்மா மரோ மாறி நின்னு கே கிறுக்கியே அப்ப என்னதா நீ எ கூட ஃபேமிலிய ரன் பண்ணி என்னதா பண்ண போற
கண்டிப்பா அந்த விஷ்யத்லலா நம்ளுக்கு நறைய
ஹஸ்பன்ட்னா ஒரொரு சப்போர்ட் இருக்கனுல்லங்க இப்ப எங்க அம்மா வீட்டு செரி அவட யாராச்சு சொன்னா நா நிக்கிறேன்ல அப்டில்ல அவரு இப்டில்ல நானு அப்ப மரோ மாரி நின்டா உனக் கோவோ வராது அப்றமா நீங்க சொல்லுவீங்க நா ஒங்க அம்மா வீட்டுக்கே இனிமே வரமாட்டே உங்க அம்மா என்ன அப்டி சொல்ட்டாங்க உங்கப்பா இப்டி சொ அப்டி பண்ணுவீங்கல்ல கெத்து காமிப்பீங்கள்ல மாப்பிள்ள கெத்து நீங்க காமிப்பீங்கள அதே மாரி நாங்க காம்ச்சா நீங்கள்லா என்ன பண்ணுவீங்க ஒன்னு பண்ண முடியாது வீட்ல தனியா தாருக்கனு அப்பறோ
ஆமா கரெக்ட்டு தா ஆனா நம்ப அப்டி இருக்க மாட்டிங்கிறோ விட்டு குடுத்து போறோ ஆனா அது வந்து அவுங்ளுக்கு வந்து
நா அங்க போயி அம்மாப்பாக்கு எதுக்கு கஷ்டோ நம்ம வ வ பொண்ணு லைஃப் இப்டி ஆய் ச்சு அவுங்க அத யோச்சி யோச்சி அவுங்க ஒடம்பு கெட்டு போறத்துக்கு நம்ம எந்தி எந்தி எவ்ளோ வேணா நம்ம அவஸ்த பட்டுக்லாம் நம்ம அட்ஜெஸ்ட் பண்ணி இருந்துட்றோ
அதுக்காக ரொம்பவு ஒரு சிலர்லா வந்து ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறாங்கங்க அந்த மார்லா இருக்க கூடாது ஆனா அவுங்க வாழ்க்கன் பாக்கம்போது அது அவுங்ளோட சைட்லந்து பாத்தா அது கரெக்ட்டு தா
அதுவு இப்பல்லா இப்பல்லா ரொம்ப இந்த வரதட்சண கொடும அது இது எவ்ளோ காசு பணோ வாய்ன்ட்டு வந்தாலு அந்த பொண்ணுக்கு நிம்மதி இருக்காது அவ்ளோ டார்ச்சரு எவ்ளோ நக போட்டு பண்ணாலு இன்னு புடுங்குறல தாருப்பாங்க அந்த மாரி கேரக்டரு நறைய பேர் இருக்காங்க
அது இது பண்றது கூட பரவால்லங்க வீட்ல வந்து அவுங்களையு சரிசமமா பாத் தோ அப்பிடின்னா கண்டிப்பா அவுங்ளுக்கு வந்து எவ்ளோ குடுத்தாலு அதோட சந்தோஷோ இருந்தாலு
இருக்கு நம்ம மனசார செய்ற மாரி இருக்கணுல எது இந்தாலு நம்ள ஆட்ரு போட்டு செய்ய வெ க்ற மாரி இருக்க கூடாது
அவுங்க அப்டித்தா நெனைக்குறாங்க நம்ம வந்து வி
வீட்டுக்கு வந்தா வேலக்காரி ஆ இவுங் இது பண்ணணு அது பண்ணணு என்ன பண்ணாலு அத ஒரு அப்ரிஷியேட் மட்டு குடுக்கவே மாட்டாங்க கொற ம
அப்டி சொல்லிட்டம்ன்னா நம்ம கொஞ்சோ ஏறி உக்காந்துருவோன் நெனைக்கிறாங்க இப்டிதாங்க நெனைக்கிறாங்க
அப்றோ சொன்னா நம்ம இன்னு கொஞ்சோ பைத்தியோ மாரி அதிகமா தா பண்ண போறோ நமக்கு அதாவா தெரியு ஏ பரவால நம்மள இவ்ளோ பெருமையா சொல்றாங்க நம்ம இன்னு பண்ணலான் தா எஸ்ட்ராவா பண்ணப் போறோ அவ்ளோதா நம்ம என்ன அவ்ளோவாமா கொடும பண்ணிடுவோ இந்த ஜென்ரேஷனே இப்டி அவுங்க ஆட்டி படைக்குறாங்க அடுத்த ஜென்ரேஷன்லா வர பொண் மரு மகள்ந்தா ஆட்டி படைப்பாங்க பாருங்க ஆ ஏனா நமக்கு அப்டி வாச்சிடுச்சு நம்ம நடுல வந்து மாட்டிட் டோ மருமகளா இருந்தாலு அவ வா ழ்க்க கஷ்டப்பட்னு நாளைக்கு மருமக வந்தாலு நம்ம தா கஷ்டப்பட்னு
கண்டிப்பா அதுக்குதா நம்ம பிள்ளைங்ள நம்ம கரெக்டா வளக்ணுன் பெரியோங்க வந்து கரெக்டா தா சொல்லிருக்காங்க அதுக்கேத்த மாரி வளர்த்துக்கோங்க
இப்பவே எ பையேன் என்ன போட்டு அடிக்கிறா இன்னு அவே பெரியவன்னாயி என்ன பண்ண போறானோ
ஆ பாத்து செய்ங்க உங்ககிட்ட பேசுனதுல ரொம்ப சந்தோஷோ நம்ம கண்டி ப்பா அடுத்ததடவ வந்து பேசுவோ நன்றி
நன்றி